புலி
வணக்கங்க
எப்ருக்கீங்க
ஆ நா நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்குங்க
அப்புறம் எப்படி போய்ட்ருக்கு இன்னைக்கு நாலு
ஆ போது ஏதோ இன்னைக்கு வெள்ளிக்கெழம்னால நெறைய வேலல்லா இருக்குது
ஆ அதேதாங்க எனக்கு அதேதா இது ரெண்டு நாள ஒரே வந்து திருமண நிகழ்வு அப்படியே போயிட்டு இருந்துங்களா இன்னைக்கு வந்து அந்த வெள்ளிக்கெழமைங்கற அதால வந்து சுத்தம் பண்ற வேலைகள் எ எல்லாமே நெறய இருக்கு ஆ நல்லா முடிஞ்சதுங்க முடிஞ்சதுக்கு அப்பற அதா இந்த வெள்ளிக் கிழம ஆனாலே இல்லத்தரசிகளுக்கு அதான வேல வீடு சுத்தம் பண்ணணு தொடைக்கணு விளக்கு ஏத்தனு அப்டின் சொல்லிட்டு நெறய வேல அதுதா அப்டியே போய்டிட்ருக்குங்க ஆமா வெள்ளிக்கெழமையில செவ்வாய்கெழமையில ஆமா ஏத்துவே நானு வெள்ளிக்கெழம
ங்களா நா டெய்லி வெளக்கு பொறுத்துவோ ம் நாங்க டெய்லியு வெளக்கு பொருத் த்துவோ
அம்
அ அப் எதுப் யு வெள்ளிக்கெழம மொத நாளே வீடெல்லா மாப் போட்ருவே நேத்து கொஞ்ச வேலயிருந்தனால மறந்தே போயிட்டே அப்பற இன்னைக்குதா பண்லான்ட்ருக்கே ஆனா அதிகமா வந்து வியாழக்கெழம தா பண்ணனுன் சொல்லுவாங்க இல்லிங்களா பண்ணக்கூடா சொல்லுவாங்க வீடு தொடைக்கிறதெல்லா
ஆமாங்க நானு கேள்விப்பட்டுருக்கே சொல்லுவாங்க அ இந்த மாதிரி வெள்ளிக்கெழமயில தொடைக்க கூடாது வியாழக்கெழமையே சுத்தம் பண்ணணு அப்டினு சொல்லுவாங்க ஆனா அது என்ன காரணம்ல்லா எனக்கு தெரியாது ஆனாலு நா வெள்ளிக்கெழமையிலதா
வெள்ளிக்கெழம லட்சுமி வர நாளாம்மா அவங்கள கவனி காம வீட தொடைக்கூடாதாம அப்படினு ஒரு ஐதீ
ஓ அதனால அந்த வீட்ல இருக்கறதெல்லா ஸ் செல்வல்லா போய்டுன்னு சொல்லிட்டு
ஆ அது வந்து ஒரு ஐதீக ஆனா சயின்ஸ் பிரகரம் பாக்கும்போது அது வேற மாரி வரும் அ இது சாஸ்திர மொற பாக்கும்போது வந்து அ அத வந்து நம்ம சாமி கும்படாம மத்த வேலை பண்ணிக்கிட்டுக்கனால அன்னைக்கு வந்து ஃபுள்ளா சாமியே கும்படணமாமா அதனால மத்ததுல வேலையில வந்து ஆம் கான்சென்ரேஷன் பண்ணிருவோம்ல சாமி கும்படாம அதனால அப்டி சொல்லி வச்சிருக்காங்கலாமே அப்டி சொன்னாத மக்கள் வந்து நம்புவாங்க அப்டின்னு
ஆ ஆ ஆனா நா வெள்ளிக்கெழ்மைல் தாங்க பண்றது அது திருப்தியா இருக்கோ அதே மாரி இந்த தினசரி வாழ்க்கேல கூட பாருங்களே இந்த பள்ளி வேலை நாட்கள் ஆயிடுச்சுன்னா கொழந்திங்க பள்ளிக்கி போனா அப்ப நல்லா சுத்தம் பண்ணுவே நானு
ஆமா வீட்ல எல்லாரு இருந்துட்டாங்ன்னா வெளி யில போ அனுப்ப முடியாது வெளியிலே போய்ங்கோ உக்காருங்க நம்ம கூட்டலா தொடைக்கிலான் சொன்னா போக் மாட்டாங்க ஆ ச்ச் இங்கிருந்து நடந்துட்டே இப்போ அங் ஒரு வேலையு நடக்காது
அததாங்க அப்டே வந்து மனசே ஒரு மாதிரியாருக் கு இன்னிக் வெள்ளிக்கெழம இத கூட்லான் சொல்ட்டு எம் பிள்ளைகிள எந்திரங்ககிறே எந்திரிக்கவே மாட்டேங்குதுங்க
ஆமா எங்க வீட்ல இந்த காலெந்து இன்னு கூட்டவே இல்ல ஆ கூட்டிட்டு ந வீடு வேற தொடைக்கனு வெளியில கோலம் போடனு இ நைட்டு ஈவினிங் குள்ள
அ ஆ அ அதுதா அதுதா எனக் கு ஒரே கவலயா இருந்துது என்னடா இந்த பிள்ளைங்களு படுத்துக்கிட்டே இருக்கு இன்னு பெருக்கல தொடைக்கல ஆ அப்டீனு போது அது வந்து பள்ளி வேலை நாட்கள்ள இருக்குமோது இப்புடி இருக்குது அதே இவ்ங்க லீவு இர்க்கட்டூ பாருங்களேன் அது இந்த மாரி போதுங் ஒரு வேலய கூட நம்ப்ளால செய்யிவே முடிய மாட் டங்குது ஒரு சமைக்கவு முடிவு ஆமா விடுமுறைதா அதா படுத்துகிட்டே இருக்காங்க என்னால வந்து இந்த இன்னு அந்த பாயகுடோ சுருட்டி வெக்க முடில
எங்க வீட்ல எல்லா இப்பதா எழுந்திருச்சாங்க எல்லாரு ரெண்டு பேரு இப்பதா எழுந்துருச் ச்சாங்க இப்பதா டீ இது காலை உணவு சாப்ட்டாங்கோ
அப்டிங்ளா அதுதா பாருங்களே இந்த பிள்ளைகளுக்கு விடுமுறை னாலே அப்பிடிதா சாப்பிடுற நே
ஆமா ம் இப்ப வந்து நாங்ளா டெய்லி வெளக் டெய்லிமே நா வந்து சாமி மந்தரோ சொல்லுவே கொஞ்சோ ஒரு காய்திரி மந்தரோ ம் கனகதரஸ் சூஸ்தரோ அந்த மாரி டெய்லிமே சொல்லுவோ எங்க மாமியலா பாத்தீங்ன்னா ஒரு ஒரு மண் நேரோ சாமி முன்னாடி உக்காந்தி பஜன மாரி சாமி பாட்டுல்லா பாடுவாங்க அவுங்க டெய்லிமே அவ்ங் சின்ன வய்ஸ்லந்து இப்ப வரைக்கு இப்டிதா டெய்லி எந்த ஊருக் போனாலு வ யாரு ஊருக்காவ்த் போயிட்டேன் வெச்சுக்கேங்களே இப்ப எங்க வீட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக் வந்துறாங்க ஒரு நாளைக் தி எதாவ்து விசேசோ கூட்டு போறேன் வச்சுங்ளே அங்கய ஒரு பூஜ ரூம பாத்து ஈவினிங் ஆனா அ ச மாலை நேர ஆச்சுன்னா அந்த டயத்துக்கு விளக் பொத்தி வெஷ்ட்டு சாமி முன்னாடி உக்காந்து அவுங்க சின்ன வய்சுலந்து பாட்டு பாடிட்டே இருக்கனால அந்த பாட்ல அவங்களுக்கு நெறைய ம் மெமரியில இருக்கு ம் ம் ச்ச் ம் மன மனசு ரொம்போ பதிஞ்சி ரும்ல அப்டே பாடிட்டு உக்காந்துருப்பாங்க ஒரு ஒரு மண் நேரோ சாமியை பத்தி பாடுவாங்க
அதுதாங்க அது வந்து அது மனசு அவ்ளோ ஒரு வ அமைதியா ஆன மாதிரி இருக்கோ நமக்கு எனக்கு பெரூம்பாலு இந்த வெள்ளிக்கெழம புடிக்கோ செவ்வாக்கெழம புடிக்கோ அந் இந்த மாரி விஷியகளுக்காக மட்டுதா அப்புறோ குழந்தைதிக விடுமுறைகள்ள என்னங்க பண்றாங்க வீட்லே இருக்கிற்து தானா நா எது வகுப்பெல்லா தனியா கேக்கலைங்க பிள்ளைங்க ஆல்ரெடி வீட்லேயே தான் இரூக்காங்க
ஆமா நாங்களும் சேக்கல இப்ப வந்து அதெல்லாம் அவுங்க கமர்சியல் இது வணிகமாயிருக்கு சே இப்படி ஒரு இத வச்சு பணம் சம்பாதிக்க பாக்குறாங்க அது பண்ணணும் இது பண்றோம் கோடை விடுமுறையில நாங்க அது ஆரம்பிச்சிருக்கோம் இது ஆரம்பிச்சிருக்கோம் உ ஹேண்ட்ரைட்டீங் கிளாஸ் அது இதுஇதுன்னு சொல்லி நறைய கிளாஸ்லா இந்த கோயமுத்தூர்ல நறைய இருக்குது ஹ வேணா லீவ் விட்டுருக்குது அதுக்கென்ன போச்சு அவுங்க ஃப்ரியா கொஞ்ச இதா இருக்கட்டும் ரிலாக்சா இருக்கருதுக்காக லீவ் விட்டுருக்காங்க சரி அப்பிடியே விட்டுட்டோம் நாங்க எது சேக்கல அ அந்த மே அஞ்சுக்கு மேல ஏதாவது இது சுற்றுலா போவாங்க கூட்டு போவாங்க இவுங்க
எங்களுக்கு‌ அப்பிடிதா ஏ நானு எந்த அளவுக்கு மேம் போடல பிள்ளைங்கள அவுங்க என்னங்க மகிழ்ச்சியா இருக்கருதே இந்த ஒரு மாதம்தா அதுக்கு எதுக்கு ஒரு வகுப்ப போட்டுக்கிட்டு நான் போடல அதே மாரி சுற்றுலா நாங்களும் ஒரு போட்டு திட்டம் போட்டிருக்கோம் இன்னும் ஒரு ஒரு வாரம் அதுக்கப்புறம் போவோம் ஆனா ரொம்ப தூரம் எல்லாம் போக மாட்டேங்க இங்கேயே பக்கத்திலயே தான் அடி எங்கே போயிட்டு படி வர மாரி
இப்ப எல்லா பக்கமும் வெயில் அதிகமங்க நா ஏய் வடநாடு சைடுலா ரொம்ப ஓவரு வெயிலாமா அதிக வெயிலாமா அ எப்பயுமே வந்து அங்க அந்த ஊர்ல வெயிலாறந் இருந்தாலும் அதிகமா இருக்கு குளிரா இருந்தாலும் அதிகமா இருக்கும் வடநாடு சைட்ல நம்ம பேங்களூர தாண்டி அந்த பக்கம் போயிட்டோனு வச் ங்களே ரொம்ப வெயில் ஓவரா இருக்குமாமா அதிகமா இருக்குமாமா
இங்கதாங்க நாங்க இருக்கிற எடத்துல விழுப்புரத்திலை கூட அதிக வெயிலுங்க இந்த ரெண்டு நாள் தான் எனக்கு வெயில்ல என்னன்னே தெரிஞ்சது அவ்ளோ வெயிலு வெளியிலேயே போக முடியல அது ஒரு பத்து மணி ஆமா பத்து மணிக்கு அப்புறமே என்னால வெளியில போக முடியல அப்பிடிங்களா இல்லங்க இங்க எல்லாம் நேத்து வெயில் தாங்க
இங்க வெயில் நேத்து மே மேகம் மூட்டமாவே இருந்தது வெயில் தான் வெயில் கம்மியா இருக்குதுனு இக்கு மொத நாளுதான் பயங்கர வெயிலா இருந்தது இந்த வருஷம் வெயில் அதிகம் தான் சொன்னாங்க இப்ப நேத்து இன்னிக்கு வந்து கொஞ்சம் வெயில் இல்லாம அதே மாரி கொஞ்சம் மேகமூட்டமா இருக்குது இங்க இந்த ஏரியால
உங்களுக்கு கோயமுத்தூர் அப்பிடிங்கறதால வெயில் கம்மியா தானே இருக்கும்
எல்லா ஊர் பேராவூர் பாக்கும்போது இந்த ஊர் வந்து அப்பிடி ரேப்புனு சொல்லுவாங்க அ
எங்க பக் நல்லா வெயில் தாங்க அதிகப்படியா க்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் கோயமுத்தூர்ல இந்த மாரி வந்து சுற்றுலா தலங்கள் எல்லாம் நல்லா நறைய இருக்கும் அதே மாதிரி வந்து அந்த ஆஷ்ரமம் எதோ ஒண்ணு இருக்குல கோயமுத்தூர்ல
ஈசா யோகா
ஈசா யோகா ஆ அது வந்து மாலை நேரத்துல்லா ரொம்ப நல்லாருக்கும்
ஆமா ஆமா அங்க போனும்னா அவுட்ர்ல இருக் குது கோயம்பத்தூர்ல இருந்து அவுட்ரு ம் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அப்படி தூரத்துல இருக் இருபத்தஞ்சு அ இருபத்தஞ்சு அம்பது கிலோமீட்டர் எங்க வீட்ல இருந்து அவுட்டர்ல அது இந்த மலை இந்த மலை கீழ ஒட்டியே அப்படியே இருக்கு ஆ அதுக்கு மேலல்லா ஒரு கோயிலா இருக்குன் சொல்லுவாங்க அங்கிட்டலா போனா தோட்டம் அதிகமா இருக்கு இவங்க வந்து தோட்டத்த எல்லா அந்த தோட்டம் நிறைய வச்சிருக்க ஏக்கர் கணக்கான் அவுங்கிட்ட வாங்கி இவங்க வந்து கோயில அமச்சிருக்காங்க
அதத கேள்விப்பட்டிருக்கே நானு ஈஷா யோகா அப்டி சொல்லிட்டு
ம் ஆமங்க போன ஆ குளிச் சியா இருக்கு ஆனா மதியத்துக்கு நம்ம வந்து ஒண்ணு காலையில ஆ சீக்கிரமா போயிட்டு வரோனா அப்படி இல்லைன்னா எடையில போகாம ஒரு மூணு மணிக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணம்னா ஒரு நாலு மணிக்கு அங்க போய் எறங்குற மாரி போனோம்னா கரெக்டா இருக்கு அப்ப கொஞ்சோ தூரம் நடக்கற வேண்டிய எல்லா இருக்கு நல்லா இருக்கு வெயில் நேரத்துலலா அந்த இப்ப போய் பெறப்ட்டு போனோம்னா அந்த வெயில்ல போய் மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளவுதா ரொம்ப சூ சூடு அதிகமா இருக்கு
அதுதாங்க சுற்றுலா போணுனு சொல்லிட்டு எங்களுக் எண்ணம் இருக்குது ஆனா அந்த வெயில பாத்தாலே பயமா இருக்குதுங்க எங்க கொழந்தைங்கள கூட்டிகிட்டு போறது அப்படிங்கிற மாரி யோசித்துக்ட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்கோ
அ இந்த ஈசா யோகா வந்து சுற்றுலா இத அறிவிச்சிருக்காங்க அது நல்லாதா இருக்கும் அது வந்து எல்லா மக்களும் போலா அது வந்து இந்து சாமி தா சிவனு ஆனா அங்க போட்டிருப்பாங்க முன்னாடியே இயேசு அல்லா இந்து மூணு சாமியு போட்டு யாருக் ப்ப நாங்க உள்ள வரலாஞ்சொல்லிட்டு அவங்களோட சிலுவை இப்ப கிறிஸ்டின்காரங்களுக்கு சிலுவ அ முஸ்லிமுக்கு இந்த நிலா அப்டி போட்டுருக்கு
பாப்போம் நாங்களு நெனச்சிட் தா இருக்கோ இந்த மே மாதம் ஆனா நாள் போனதே தெரியல பாருங்களே ஏப்ரலு ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு மே மாதமு அடிய சீக்கிரம் போய்டும் தா நெனைக்கிறோ
ஆமா வேகமா போயிரு
தொலைக்காட்சிய பாத்துக்கிட்டு அப்படியே போயிடுச்சுங்க இனி ஆனா எனக்கு எப்போ சீக்கிரம் முடியுமோனு இருக்கு இந்த மே மாதம் முடிஞ்சிடுச்சுனா தா அதுக்கப்புறம் நல்லாருக்கு அந்த பிள்ளைகளுக்கு அந்த பள்ளிக்கு போம்போது அது நல்லா இருக்குதுங்க காலையில அஞ்சு மணிக்குலா எந்திரிச்சு அவங்களுக்கு சமைச்சு முடிச்சிட்டு அனுப்பிவிட் றாங்களா நமக்கு ஏதோ ஒரு வாரியார் கு சுதந்திரமா இருக்கிற மாதி இருக்கும் இப்ப எனக்கு காலைலருந்து சமைச்சுட் இருக்கற மாரியே இருக்குங்க காலையில லேட்டா எந்திருக்கிறேனா
ஆமா டைமே லேட்டா எந்திரிச்சி லேட்டா பண்ணி எல்லாமே லேட்டா பன்னால எல்லா வேலையு சீக்கிரோ இதா இருக்கு ம்
ஆமா எந்த வேலையுமே முடிச்ச மாரி இல் ல எல்லாமே அப்டி அப்டியேதா இருக்கு அது என்னமோ ஒரு நிறைவாவே இல்ல அப்டியே போயிட்டு இருக்கு ஆனா என்ன பசங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க படம் பாக்குறாங்க அப்டியே போயிட்ருக்காங்க அவங்களு
ம் அந்த கேரளாவுல என்கிட்டு வந்து கொஞ்ச தூரோ போனோம்னா இங்க கே இந்த தம் கோயம்புத்தூர்லந்து கேரளா பாட்ரு வந்துரூ
அப்புடிங்களா உங்குளுக்கு அப்ப கேரளா பக்கமா
அந்த ப முன்னாடி இருக்க ஊரு பக்கம் பாலக்காடு பக்கோ அதுக்கடுத்து கே ஸ்டார்ட் ஆகுது தமிழ்நாடு இது கேரளா அதே ஃபர்ஸ்ட்டு ஊரு ம் கேரளாவுல ஃபர்ஸ்ட் ஊரு வரும் இப்ப இங்கேருந்து கோயம்புத்தூர் போறோம்னு வச்சுக்கோங்களே கோயம்புத்தூர் தாண்டவங்களுமே கேரளா வந்துரும் பாட்ருக்கு வந்துரும் ஸ்டார்ட் ஆயிரும்
அப்ப நீங்க கார்ல ஈஸியா போயில்லா இல்லையா பக்கமாதா இருக்கு அப்போ உங்குளுக்கல்லா
பாலக்காடு வந்து கோயம்புத்தூர்லந்து அந்த பாட்ர தொட்றதுக்கு நாப்பத்தஞ்சு நிமிஷோ
ஓ பரவால்லிங்களே அப்ப நீங்க அடிக்கடி போகலா கேரளா போனோன்னா
அ பயில்ல அதுக்கு பாலக்காடு தா இந்த கே பாட்ரு இங் கோய்ம்த்தூர்கு ம் வந்து கேர் பாலக்காட்ல வந்து ஏதாவ்து சுற்றுலாத்தலோ இருந்தா அப்ப நெறையா பேருக் போயி போயிட்டு சீக்கரோ வந்துருவாங்க அப்புறோ இங்கே இருந்து வேற நெறையா பேர் படிக்கேல்லா போறாங்க இந்த ஃபேசஞ்சர் ட்ரைன்னுன் சொல்லுவாங்கள ரயில் சொல்லுவாங்கல்ல அ அந்த ரயில வந்து ப படிக்குற பசங்கல்லா நெறைய பேரு அங்க போயி கேர்ளா சிலபஸ் வேற மாரிருக்கும்ல அத்னால அ ரெகுலரா போயிட்டு வரவுங்களும் இருக்குறாங்க ட்ரெயின்ல ரயில்ல போயிட்டு வரவுங்க பாசு எடுத்துட்டு
அப்டிங்ளா நாங் கல்லூரி படிக்கும்போது எப்டி அ வெச்சுக்கோங்களே கேர்ளால இருக்கறவ்ங்க தாங்க இங்க வந்து அதிகமா படிச்சாங்களே
அ அ படிக்கறாங்க அது பல் கல்லூரி வந் து படிக்கிறாங்க ஆ ஒவ்தொங் ஒவ்வொருத்தர்கு வந்து அந்த கேர்ளா சிலபஸ் வந்து பிடிச்சுக்குரும்ல அதுல வந்து ஹிந்தி இருக்குதுங்க கம்பல்செரியா நம்ளுக்கு எப்புடி தமிழ் இங்லீஷ் ஆ கம்பல்ஸ் செரி ரெண்டு இது இருக்குது தமிழ் இங்லீஷு ஆ தமிழ்நாடு கவுருமெண்ட்ல கேர்ளா கவுலம கவுருமெண்ட்ல வந்து இங்லீஷ் ஒன்னு எஸ்ட்டா இங்லீஷோட ஒன்னு ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஹிந்தி சேத்துருக்காங்க கம்பல்செரியா அவுங்க லோக்கல் லோக் ஆ மூன்று மொழி நம்ளுக்கு ரெண்டு மொழி வரு துல நம்ளுக்கு மூன்று மொழி
ஓ பரவால்ல அதுவு கத்துக்குற்து ரொம்ப நல்லத் துங்க ஹிந்தி கத்துக்கறதுமே
ஆமா அங்க வந்து பிரவேட் ஸ்கூல்ல வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாருக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மி ம் நம்ப டிவ்லிசன் பத்தாயி ரூவா வரூ சி பி எஸ் சிக்கு வந்து இருவத்தஞ்சாயி ரூவா அப்டி வரூ
ஆ நமக்குல்லா அதிகோங்க அப் அப்டே ரெண்டு மடங்கு அ நேத்து தா எ கொழந்தைங்களுக்கு நா போயிட்டு வந்தனா ஸ்கூல்க்கு போயிட்டு வந்தோ ரிசல்டு வாங்கறதுக்காக அப்பா அந்த ஃபீஸ கேட்டு எ தலையே சுத்திருச்சீங்க என்னடா அது வருஷோ வருஷோ அப்டியே ஆய ரூபா அதிகமாகிட்டே போறாங்க அவ்ளோ பணோ வாங்கறாங்க
ஆமாங்க எங்க அங்கயாவுது பரவால்லங்க எங்க இங்க கோயமுதூர்லனா நம்ம எங்க பாப்பாவுக்கு சி பி எஸ் சி படிக்குது ப்ரைவேட் ஸ்கூல்ல ஒன்ற லட்சரூவாங்க டொனேஷனோட கேக்கறாங்க வருஷோ வருஷோ ஒன்ற லட்சரூவாயம்மா அப்பறோ அதி ட்லியாம்வறோ நாங் நீட்டு அந்த ஐ ஏ டி அந்தஸ்